ஆய்ட்டிருக்கீங்க ஹலோ கேக்குதா
ஹலோ கேக்குதுங்ளா ஆ ஆ கேக்குதுங்க
ஆ எப்பிடி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கண்ணா நீங்ண்ணா
ஆ நல்லாருக்கே நல்லாருக்கே சாப்டாச்சா
ஆ சாப்டாச்சுனா நீங்க
ஆ ஆச்சு ஆச்சு ப்ரோ என்ன ஸ்பெஷல் வீட்ல
இங்க வந்து சாம்பார் அங்கேங்ண்ணா
ப்ரோ ரூல்ஸு தெரியு தான
ம் தெரியு ப்ரோ
அ பேக்ரவுண்ட்ல சத்தோ வருது
இந்த அளவுக்கு கேக்குதுங்ளா ஆ சொல்லுங்க ப்ரோ இப்ப
அ ஆ என்ன ஸ்பெஷல் வீட்ல
இங் சாம்பார் ப்ரோ
ஓ ஓகே ஓகே அப்றோ என்ன பண்றீங்க எங்க வீட் ட்ல இன்னைக்கி மஷ்ரூம் பிரியாணி
மஸ்ரூம் பிரியாணிங்ள ஓகே ஓகே இங்க சாம்பார்
அ சாம்பார்னாலே கடுபுதா ப்ரோ
ஆமா ம்
அப்பறோ நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்க வேல இல்ல நா இப்பதா பிளஸ் டூ முடிச்சிருக்கே ஆமா ஆமா ப்ரோ காலேஜ் கவுன்சிலி்ங்கோசோ வேயிட்டிங்
ஓகே ஓகே நா இப்ப இது படிச்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் முச்சுட்டு வீட்ல இருக்கே
ஓ ஓகே ஓகே நல்லது ப்ரோ வீட்லலா எப்பிடி இருக்காங்க அ அப்புறோ உங்களுக்கு என்ன சாப்பிட புடிக்கு
எனக்குங்களா எனக்கு பிரியாணி உங்களுக்கு
எனக்கு சிக்கன் ரைஸ் தா ப்ரோ
சிக்கன் ரைஸ் தாங்ளா ம் ம் ம்
அப்புறோ நீங்க எதனா படோ பாப்பீங்ளா மூவிஸ் புதுசா வந்தது என்ன லாஸ்டா என்ன படோ பாத்தே பாத்தீங்க
லாஸ்டா இப்ப அப்பின்ன அ பத்து பாஞ்சு படோ வந்துச்சு நறைய படோ வந்துச்சு
ஆமா ஆமா ப்ரோ
ஆ தலைவன் தலைவி
ம்
அப்புறோ அதுல நறைய படோ வந்தது நமக்கு புடிச்சது த்ரீ
ஆ ஓகே ஓகே ப்ரோ
உங்களுக்கு ஆ பெட்டி பாத்துட்டே ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
உங்களுக்கு என்ன படோ புடிக்கு
நா வந்து எனக்கு வந்து ஸ்பைடர்மேன் ரொம்ப புடிக்கு ப்ரோ
ஓ நீங்க ஆ நீங்க ஹாலிவுட் மூவிதா பாக்கீங்ளா ஆ ஓகே ஓகே ப்ரோ
நா அந்த பக்கம் இருக்க படம் எல்லா நல்லா பா ப்ப சீரீஸ் படம்ல்லா நீங்க சீரீஸ் எல்லா பாப்பீங்களா
இல்ல நா அந்த அளவுக்கு பாக்க மாட்ட ஹாலிவுட் மூவிலா பாக்க மாட்ட உம்
சீரிஸ்ல வந்து வென்ஸ்டே நல்லா இருக்கு
ஆ ஆனா அதெல்லா பாத்துருக்கே ரொம்ப எல்லா பாத்தது இல்ல
டூ வரைக்கு முடிச்சுட்டே ஸ்ட்ரேன்ஜர் திங் சொன்னா பாத்தீங்களா
ஆ சந்தே திங்ஸ் பாத்திருக்கே ஆ வேறப் ப்ரோ வேற நீங்க அடுத்து இது முடிச்சுட்டு என்ன பண்ணலா இருக் ங்க
நா சி எஸ் சி சி எஸ் சி எடுக்கலாதா இருக்கே
சிஎஸ் சா பிஇ எல்லா படிக்க மாட்டீங்களா
இல்ல இல்ல பிடிக் பி டெக்ல சைபர் செக்யூரிட்டி படிக்கலா தா இருக்க ஆ ஆமா ஆமா
ஆ அ எந்த காலேஜ்
இல்ல புரியல ப்ரோ
காலேஜ் எந்த காலேஜு
காலேஜ் கவுன்சிலிங் போட்டிருக்கே ப்ரோ
ஓ ஓகே பிளஸ் டூல என்ன படிச்சீங்க ஓ பிளஸ் டூல கம்பயூட்டர் சயின்ஸ்ச முடிச்சீங்களங்களா ஓகே ஓகே ஆ இது படிச்சுட்டு இருந்த நா ஆ பிளஸ் டூல அக்ரி முடிச்ச நா விவசாயம்
உம் ஓகே ஓகே
ஆ
உம்
வேற வீட்ல எல்லா நல்லா இருக்
ஆ வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க
ஆ அ
ஆ அப்புறம் நீங்க ஏதாவது டூர் ஏதாவது போனீங்களா டூர் க டூர் எங்கனா போயிருக்கீங்களன்
ஆ புல்லிமல
உம் அது கீழே அந்த ஆயிரத்தி ஐநூறு ஸ்டெப்ஸ் இறங்கி அதெல்லா பாத்தீங்களா ப்ரோ ஆ நானு போயிருக்கே அது டென்தலயே என்னவோ போனே டூ இயர்ஸ் முன்னாடி நல்லா இருக்கு அது கீழ இறங்கி போறது கீழ இறங்கிறலா ஈஸிய திரும்பி மேல ஏறணுல அதா கஷ்
ஆ மேல ஏறதா கஷ்டம் கீழ இறங்குறது ஈசி மேல ஏறது ஆக எங்க பாங்க
உம் உம் ஆமா
ஆக இவங்க மசில அருவி இருக்கு
ம்
உம் அந்த மாதிரி நிறைய இருக்குது
ஆ ஆமா ப்ரோ
அங்க போயிருக்க அத விட்ட இது தெரியீங்களா கொடைக்கானல் போயிருக்கேங்களா
கொடைக்கானல் போனது இல்ல ப்ரோ ஊட்டி வேணா போயிருக்க
ஆ ஊட்டி நா போயிருக்கே அப்ப அதெல்லா அப்ப அப்ப சின்ன வயசுல போனது கொடைக்கானல் போயிருக்க அப்புறோ மூணாரு போயிருக்க
ம் மூணார் அ நாக்கூட போயிருக்கன்
ம் மூணார் நவ்லாருக்கு
நாங்க ஸ்கூல் டூர்லயே முக்காவாசி எடோ கவர் பண்ணிட்டோ அதுக்கப்புறோ நாம்ம பேஸ்கெட்பால்லருக்க அ பேஸ்கெட் பேஸ் கெட்பால்லருக்க நா ஸ்டேட் மேட்ச் போம்போது அதுவு முக்காவாசி ஸ்டேட்டெல்லா சுத்தி பாத்தாச்சி தமிழ்நாட்டுல
ஓ ஓகே
மேட்ச்சி விளையாடும் போது அப்டியே எல்லார் எப்டி சொல்றது தனுஷ்கோடி ராமேஸ்வரம் அப்புறோ மதுரை திண்டுக்கல் சேலம் கோயம்புத்தூர் அந்த மாரி மெயினான தஞ்சாவூர் அந்த மாரி எடொல்லா அதுலயே சுத்தி பாத்தாச்சி மேட்ச் அப் போவே நம்ம ஸ்டேட் மேட்ச்செல்லா விளையாடும் போது அப்டியே போகு ப்ளேஸ்
உங்களுக்குல்லா பரவால்ல எங்களுக்குதா நா எங்க ஸ்கூல்லல்லா கூட்டு போனதில்ல
ம்
நா காலேஜ் வந்தும் போல
காலேஜ் போல ஏ கேட்டிருக்கால டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லா இது பண்ணுவாங்கள
இல்ல காலேஜ் வந்து காலேஜு நா இங்க என்னத் பேர்ன்ன கே கேசி காலேஜி
ஒ எந்த ஊரு ப்ரோ அது
அது வேலூர்ல இருக்கு
ஓகே ஓகே
ஆனா அந்த காலேஜில பாத்தீங்கன்னா லாஸ்டா செகண்ட் இயரு தேர்ட் இயரு மட்டுந் தா கூட்டிட்டு போனாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல கூட்டு போல
ஓ
அங்க லோக்கல்லயே கூட்டு போனாங்க கேரளா மூணாறு
ம் ம் ம் புரிது புரிது ப்ரோ கஷ்டோந்தா அது எல்லாரு போம்போது நம்ப வெளிநாடு கோவா அ ஹ போ போனதுல்ல ப்ரோ
எங்கேயுமே போனதால்லிங்ளா அ நம்போ வெளிநாடுதா அதிகமா சுத்திருக்கோ
எங்க ப்ரோ
ம் தாய்லாந்து
ம் ஓ
அத வுட்டா இங்க இது அத வுட்ட நம்ப இந்தியாவுக்குள்ளதா முக்காவாசி இது
ம் ம் ம்
அத வுட்ட ஸ் ம் இது வெளிநாடுல்ல நம்ப இதுதா இந்தியாக்குள்ளதா வரு ஐ சப்போ இதெல்லா பாத்தீங்கன்னா வெளிநாடுதா
தாய்லான்டுலல்லா எவ்ளோ ப்ரோ ஆச்சி உங்களுக்கு போற பட்ஜெட்டெல்லா
பட்ஜெட் பாஞ்சாயிரோ ஆச்சி ப்ரோ பாஞ்சி இருவது ரூபா பக்கோ ஆயிடுச்சி நம்ப செலவே பாத்தீங்கன்னா நம்ப எவ்ளோ செலவு பண்றோங்கறதப்
டொண்ட்டி லேக்ஸ் சொல்றீங்ளா இல்ல
அ ஹ அ இது பாத்தீங்கன்னா டிக்கெட் பாத்தீங்கன்னா போவ வர இருவது
அ ம் ம் ம்
அதுக்கப்புறோ உங்க செலவு எனக்கு எப்டி பாத்தாலு ஒரு அ ஆ ஹா ஒரு‌ டிக் கு மட்டு சொல்ற போவ வர இருவதாயிருவா அப்புறம் ரூம்பு நார்மல் ரூம்பு இருக்கு லக்சூரி ரூம்பு இருக்கு
ம் ம்
அது ஒரு எப்டி பார்த்தாலு இருவது ரூபா பக்க இருவது முப்பது ரூபாய்கு மே அம்பது அறுபதுக்கு மேல எல்லா இருக்கு
ஓகே ஓகே ஓகே ப்ரோ ம்
புஃபுட்டோட வேணுனா இது சாப்பாடோட வேணுனா சாப்பாடு இல்லன்னா நார்மலா இது பண்ண சாப்பாடு நா வெளியே சாப்டுகிறே நம்ம ஊர் மா அதான்
ஆ ஆனா அங்க ஃபுட்டு டேஸ்ட் எல்லா மாறு
ம் ஆங்ல்ல இந்தியன் ஹோட்டலு இருக்கு அது நம்மல பொறுத்து சப்போஸ் நா எனக்கு நம்ம இது பண்ற ஆள பொறுத்து இருக்கு
ம் சாப்ட்றவங்
ஆ சாப்ட்டறவங்கல பொருத்து ஒவ்வொருத்தரும் அதுக்கே செட் ஆயிருவாங்க எனக்கு இந்தியன் ஃபுட் வேணனா இந்தியன் ஃபுட்டு் அவங்கள செஞ்சு தருவாங்க
ஆமா ஆமா இல்ல நம்மளே கூட சமைச்சுக்கலா
ஆஹ்ஹ சமைக்கல முடியா
ஓ சேரி சேரி ப்ரோ
ஹோட்டல் சாப்டு ப்டுவாங்க டெய்லி நீங்க கொஞ்சம் லக்சுரியா இது பண்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு டெய்லி பிரஷ்ஷு ஆ துண்டு அப்புறம் பாத்தீங்கன்னா
ஆ பேஸ்ட் ஃப்ரஸ்ஸு எல்லா தருவாங்க ஷோக்கு
ஆ சோப்பு இதெல்லா பாத்தீங்கன்னா டெய்லியும் காலையில் ஒண்ணு கொடுப்பாங்க ஆ மறுபடியும் ஆமா மாத்திக்கிட்டே இருப்பாங்க
ம் ம்
ம் அந்த மாரி நம்ம எப்படி இது பண்றோமோ புக் பண்றோமோ எவ்வளோ பேக்கேஜ் இ அந்த மாரி இல்லைன்னா இப்ப என்னது நறைய இதெல்லா வந்துருச்சுங்
ஆமா ஆமா ப்ரோ நறைய இது ஆன்லைன்ல எல்லா வந்துச்சு
ஆமா அந்த மாரி ஆ அந்த மாரி இதுல புக் பண்ணீங்க அப்படின்னா இன்னு கொஞ்ச
கரக்ட் தான் கரக்ட் தான் ப்ரோ
அப்படி புக் பண்ணா இன்னு கொஞ்ச கம்மியா வரு அவனுங்களே பேக்கேஜ்ல எல்லா குடுத்துருவானுங்
ம் ஆமா ஆமா
ம் நா அந்த மாரியும் போயிருக்கே தனியாவு இது பண்ணி போயிருக்கே
ம்
ம்
நீங்க இந்த ஆப்புக்கு புதுசா ப்ரோ
ஆ ஆமா இப்பதா ஃபஸ்ட்டு ம் நானு இப்பதா ஆரம்பிக்கிறே காலையில் ம் நீங்க வேற என்ன பண்றீங்க அடுத்து என்ன பண்லானு இருக்கிறீங்க
அடுத்து எனக்கு காலேஜ் சேரணும் ப்ரோ இப்ப அதான் இதுவாகுது காலேஜ் கடைக்கணு கவுன்சிலிங்
காலேஜ் சேர்ந்துட்டீங்கன்னாவே பிரச்சனை இல்ல
ஆமா அதுக்கத்தி எது வேணாலும் பாத்துக்கலா
காலேஜ் முடிச்சுீங்கன்னா ரொம்ப கஷ்டம்
ம் ஆமா ப்ரோ அப்புற வேல தேடனு
ஆமா வேலைக்கு சேறது ரொம்ப கஷ்டோ என்ன முடிச்சாலு இப்ப வேல இல்ல
ஆமா நறைய படிச்சவங்களுக்கு வேல இல்ல
ஆமா அதுவேண உண்மதா சப்போஸ் எல்லாத்தோ என்னது கூட்டத்தோட கூட்டமா வேலயில ஜாயின் பண்ணிட்டோம்னா அது
ப்ரச்சன தெரியாது நாம மட்டு ரெண்டு வர்ஷோ மூணு வர்ஷோ வேல தேடி அலஞ்சாலு
அவ்ளோதா கேம்பஸ் இன்டர்வியூ இருந்ததுன்னா கேம்பஸ் இன்டர்வியூல செலெக் டாயி ஒரு வர்சோ அந்த மாரி வேல செஞ்சோ அப்டினா
ஆமா ஆமா ப்ரோ கரெக்ட்டு தா
ஃப்ரீலான்ஸ் வெச்சு வேற கம்பனி சேந்துக்லா
ம்
இல்ல அப்டினா ரொம்ப கஷ்டோ
ம் ஆமா ஆமா ப்ரோ
இல்லனா ரொம்ப எவ்ளோ கஷ்டோ தெரியுங்ளா நாலா இப்ப வேல இல்லாம உக்காந்ருக்கே நாலா முடிச் ச்சு நாலு வர்ஷோ ஆகுது காலேஜு முடுச்சு ஆமா
யூ ஜி யூ ஜி பண்ட்டு பி ஜி எதாது பண்ணீங்ளா ப்ரோ
அது பண்ணிட்ருக்கே அது கரெஸ்ல பண்ணிட்ருக்கே அது பண்ணாலு வேஸ்ட்டு தா வேல கெடைக்கு போது செரி சும்மா பின்னாடி ஒரு பேருக்காவ்து இருக்கட்டு அப்டின்ட்டு
ம்ஹ்ம் ஆமா ஆமா ப்ரோ
அதுக்கு தா இது பண்ணிட்ருக்கே பி ஜி முடுச்னா நா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடுச்சே
ம் ஓகே ஓகே ப்ரோ
அத முடுச்ட்டு இப்ப இது படிக்கலான்ட்டு எம் எஸ் சி படிக்லான்ட்ருக்கே மாஸ்டர் டிகிரி
நல்லது நல்லது ப்ரோ
ம் அது அதுதா இதுல போட்ருக்கு கரசுல போட்ருக்கே அது முடுச்சுதனா அடுத்து என்ன பண்ணலானு யோசிக்க துதா நம்ப எது படுச்சாலு வேல இல்ல ம் ம் எத்தனையோ எது படுச்சாலு வேல இருக்க மாட்டேங்குது
அ அது என்னவோ கரெக்ட்டு தா எல்லாத்துக்கு காசுதா பேசுது
ஆமா காசுதா காசுங்கறத விட
நானு சேத்திக்கிறாங்க ப்ரோ
இப்ப அப்டி இல்ல இப்ப எல்லா கம்பெனி எல்லா ஃபுல்லா ஆயிட்டாங்கல்ல அதனால
ம் நானு எங்க வீட்ல சொன்னே இன்ஜினியரிங்க தவுர வேல இல்ல ஏ ஐ லா வந்து
ஆமா ஏ ஐ படிச்சா வேல்யூ உண்டு எனக்கு அப்பல்லா அப் எனக்கு நா படிக்கும்போதுலா ஏ ஐ லா இல்ல தெரிஞ்சிருந்தா கொஞ்சோ அட்வான்ஸா படிக்லானு படுச்சிருப் இதுக்கோசோ கோர்ஸ் எடுத்து படிக்லானா செட் ஆகா மாட்டேங்குது படிக்கிறதுனாவே கொஞ்சோ கஷ்டமா இருக்குது ஆ சொல்லுங்க ஆ ஆ
ஓகே ப்ரோ பண்றே